கேக்குதா சிஸ்டர்
ஹலோ
நா பேசறது கேக்குதா
ஆ கேக்குது சிஸ்டர் ஒங்ளுக்கு
ஆ கேக்குது எப்டி இருக்கீங்க நல்லார்க்கீங்ளா
ம் நல்லா நீங்க எவ்ள நளா இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க
இதுல வந்து நா த்ரீ டேஸா ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்
பீரியட்ஸ்ஸா எனக்கு இன்னைக்குதான் காமிச்சதே
அ கால் வந்து உங்ளுக்கு அசைனாயிட்டா
ஆ இப்பதான் கால ஆசைன் ஆச்சு இன்னைக்குதான் பாத்தேன்
சரி சரி நான் எனக்கு நேத்திக்குதா ஃபார்மே வந்துது சேந்துட்டன் நேத்திக்கு ஃபார்ம் வந்துது இன்னைக்குதான் ஃபீல் பண்ணே நெம்ப ரொம்ப லேட் நைட் ஆயிட்டுன்னு ஆனா எனக்கு இன்னு அசைனாகல கால் வந்து நீங்க யார்ப் பண்ணாலு பேசிக்கலா
அப்டியா அசைனாக மாட் இதுதா இன்னு நா யாருக்கு ஃப கால்லாம் பண்ணி பேச்லே இப்பதா ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட
ஆ சரி சரி என்ன டாபிக் பேசலா சொல்லுங்க
என்ன டாபிக் எது வேணா பேசலா
எதனாலு பேசலாமா ம் என்னது
என்ன ஊர் நீங்க
அ ஊரெல்லா பர்ச்னல்லா ஷேர் பண்ண கூூடாது சிஸ்டர்
அப்டியா எனக்கு தெரியாது சிஸ்டர் சாரி
ஆ செரி அதே மாதிரி நா பேசி முடிச்சதுக்கப்றோ நீங்க பேசுங்க சரிங்ளா
ஆ ஓகே
ஆ இப்ப வந்து நம்ம வந்து சேவிங்ஸ் பத்தி பேசலா சேரிங்ளா
ம் ஓகே சிஸ்டர்
அ இப்போ வந்துக சேவிங்ஸ் இந்து எ எ எந்து நா என்ன சொல்றனா ரொம்ப அத் அத்தியாவசமானது ஏனா நம்மளால ஒரு ஒரு சம்பளோ எடுக்குறோ அத வந்து கொழந்தைங்களுக்காக சேவ் பண்ண முடியல ஏனா இப்ப படிப்புக்குன்னே அதிகமான செலவுகள் வந்து நமக்கு போயிட்டே இருக்கு சேரிங்களா ஏனா நம்ம இப்போ நகை போற ந நெறைய நகையு என்ன சொ ல்றோம்னா ஹை ஹை லெவல்ல போயிட்டே இருக்கு நம்ம புள்ளைங்களுக்குன்னு ஒரு சேவ் பண்ண முடியல எந்த விதத்துல நீங்க மேரிடா அன்மேரிடா
நா இப்போதா மேரேஜ் ஆச்சி
சரி சரி சரி அப்ப இன்மேதா நீங்க வந்து எப்டி சேவ் பண்ணணு அப்டினு அத பத்தி நீங்க பே திங்க் பண்ணுவீங்க
ஆ
ம் மேரிடு தா எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கறாங்க
ம் ஓக்கேங் சிஸ்டர்
ஆமாமா ஏன்னா படிப்புக்கே அதிகமான செலவு போயிட்டு இருக்கு அதே மாரி ஆ குழந்தைங்க இருந்தா சே பண்ணணு இல்ல ம் நீங்க எதாட்டு இந்த சேவ் சேவ் பண்ணிருக்கீங்ளா
நா சேவ் பண்ணி வச்சிருப்பே பட் ஆனா ஏதாவது ஒரு இஸ்யூல அதுவு காலியாயி இப்போதைக்கி எங்கிட்ட ஒரு ரூபாய் கூட சேவிங்ஸே கிடையாது ஆனா ரொம் சேவிங்ஸ் த்லா இருக்கணுன் சொல்லிட்டு இப்பதா ஃபீல் பண்றே ஏன்னா அப்ப வேலைக்கு போம்போது நல்லா செலவு பண்ணிட்ருந்தே ஆனா இப்பன் பாத்தா இப்ப அந்த காசுலா சேவ் பண்ணி வச்சிருந்தனா நம்மளுக்கு எதனா யூஸ் ஆயிருக்கு அந்த மாரி மைண்ட் செட்ல இருக்கே
கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு எப்டி வந்து சேவிங் மென்டாலிட்டி வந்துருச்சின்னா நா சேவ் பண்ணுவே ஒர்ரு ஒரு நூற்ரூபானாலு எங்கயாட்ட வச்சி சேவ் பண்ணி எதுலையாட்டுல ஒண்ணுல பண்ணுவே எனக்கு எப்டி வந்துச்சினா நா ஸ்கூல் படிக்க போம்போது எங்களுக்கு ஒரு டீச்சர இருந்தாங்க சந்திரிகானு அந்த டீச்சர் வந்து அ எங்க ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்கன்னா சிறு சேமிப்பு திட்டம் அப்டினு ஒனனு ஆரம்பிச்சாங்க அப்ப அவுங்க சொல்லுவாங்க ஒர்ரூபா இருந்தாலு பரவால ரெண்ரூபா இருந்தாலு பரவால்ல என்ட்ட கொண்டு குடு அப்டின்ட்டு அ அ எவ்ளோ அமோண்ட்டு குடுக்குறோமோ அத வந்து அவுங்க ஒரு சின்ன புக் மாரி போட்ருப் ப்பாங்க அதுல என்ட்ரி பண்ணி வப்பாங்க அந்த இயர் கம்ப்ளீட்டு ஆனதுக்கு அப்றோ எங்களுக்கு குடுப்பாங்க அந்த இது பழக்கம் ம் நா படு ச்சது கவர்மெண்ட் ஸ்கூல் அங்க பண்ணாங்க அதுக்கப்பறந்தா எனக்கு இந்த மாரி கேவ் எ சேவ் பண்ணணு நமக்கா இருந்தாலு பரவால நம்ம சார்ந்தவங்களு சேவ் பண்ணணு அப்டினு ஒரு எண்ண வந்து எனக்கு தோணுச்சி
ஆ ஓகே சிஸ்டர்
அதே மாதிரி இப்ப குழந்தைகளுக்கான ஸ்கீமும் நெறைய இருக்குது கவுவர்மெண்ட் வந்து நெறைய கொண்டு வந்திருக்கு ம் அ ஸ்கீம் சொன்னோனா பெண் குழந்தைகளுக்கான ஸ்கீம் தா நெறைய இருக்கு அப்டின்னு நா நெனைக்கிற நீங்கள் கேள்விப்பட்டுருக்கீங்களா அத அதெல்லா நா எப்டி
பாக்கனு இனிமேல் தானே மேரேஜ் ஆகிது இனிமேலதா எல்லா தெரிய வரு
இல்ல மேரேஜ் ஆகறதுக்கு முன்னாடியே இது காமனா இது தெரியறது தானே என்ன
ஆனா நெறைய ஸ்கீம் இருக்கு கேள்வி பட்டுருக்க அது இன்னுன நா எதுஎதுல இதுவாகும் அப்டின்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு
கண் கண்டிப்பா இப்போ வந்து பெண் குழந்தைகளுக்காக வந்து ஒரு வயசுலேந்து ஒரு வயசுல இருந்து பத்து வயசுக்குள்ள போட சுகன்யா திட்ட இருக்கு பொன்மகள் திட்ட இருக்கு இதெல்லா என்னன்னா ஒரு ம் ஒரு வயசுல இருந்து போட்டாதா நமக்கு அதோட பெனிஃபிட் வந்து நெறைய கெடைக்கு ஏனா இப்ப உள்ள காலத் அதுல வந்து நம்ம படிக்க வைக்கிறதுக்கு மட்டுந்தா நம்ம செலவு பண்றோ அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு சேவிங் பண்ணணு அந்த எண்ணங்கள் வந்து நம்ம ஓடிர்து அவுங்க வளக்கணு படிக்க வெக்கிணு அவுங்ளுக் தேவையானத செய்யணு அப்டின்தா நம்ம ஓடிக்கிட் இருக்கமே தவர அந்த பிள்ளைங்களுக்கு வான சேவிங்ஸ் வந்து நமக் போட மாட்டுக்கோ ஆனா மாச ஒரு நூறுவால இருந்து
அந்த ஸ்கீம போட போம்போது நமக் மாச நூறுபா போகும் போதோ ஐநூற்வா போகும் போதோ ஆயர்வா போகும் போது அது நம்ளுக்கு ரொம்ப பெருசா தெரியாது அப்டிதானே
ம் ஆமா இப்ப இந்த ஸ்கீம்ல வந்து அமௌண்ட் சேவ் பண்ணி லாஸ்டா இது பண்ற மாரியா நம்ப பசங்க படிக்கிற்துக்கு தேவ்ப்படும் போது எடுத்துக்கிற்றோ எத்துக்கிற மாரி இருக்குமா சிஸ்டர்
கண்டிப்பா கண்டிப்பா இது கம்பல்சரி வந்து டொவெண்டி ஒன் இயர்ஸ் வந்து கம்பல்சரி இருக்கு இத வந்து இடைலா ந க்ளோஸ் பண்ணிக்கலா க்ளோஸ் பண்ணா நமக்கு அத அதுக்கான பெனிஃபிட் வந்து நமக்கு எதுவுமே கெடைக்காது
அப்ப நம்ப கட்ண அமௌண்ட்லா
கட்னா எ பெனிஃபிட்னா சொல்றதுனா அப்ராச்மென்ட்டா ஒரு அமௌண்டு கெட்றோனா அது நமக்கு நல்ல லேக்ஸ் கணக்குல வரு நம்ம இப்ப ஃபைய் இயர்ஸ் டொண்ட்டி ஒன் இயர்ஸில கெட்டாம ஃபைய் இயர்ஸ்ல கெட்டிட்டு விட்டுடுனா அதோட அளவுவோட ஃபின்ரஸ் பெனிஃபிட்டு தா கெடைக்கு டொண்டி ஒன் இயர்ஸ் போகும்போதுதா அதோட ஃபுல் பெனிப் ஃபுல் பயன்கள் வந்து நமக்கு கெடைக்குன் நா சொல்றே
ஓகே சிஸ்டர்
அதே மாரி நம்ம கொழந்தைகிளுக்கு என்ன பண்ணோனா அ சாக்லேட் வாங்க ஒருவா ரெண் ரூபா அந்த மாரி குடுக்கிறல்ல ஆனா அந்த மாரி ஹே குடுக்கபோம் போது உண்டியிலு ஒன்னு வாங்கி குடுத்துணு நீ இதுல இதுல வையி இதுல சேத்து வையி அப்டின் சொல்லிட்டு அவங்க சேக்கிற காசுல அவுங்ளுக்கு எதாது ஒரு கிஃப்ட் வாங்கி குடுத் தா அவுங்ளுக்கு இன்னு சந்தோஷ்மா இருக்குல அப்ப அவுங்ளுக் என்ன தோணு நம்ம சேவ் பண்ணணு நமக் அமௌண்ட எப்டி புஸ் சேத்து வெக்கணு அப்டினு ஒரு எண்ண வந்து அவுங்ளுக்கு தோணு அதனால நம்ம என்ன பண்ணு கொழந்தைங்களுக்கும் நம்முளு இருக்குணு கொழந்தைங்கிளுக்கு அத கத்து குடுக்குணு
ம் ஆமா சிஸ்டர் அதுவு நல்லதுதா கொழந்தைலர்ந்தே சேவிங்ஸ் கத்து குடுத்தனா ஃபியூச்சர் வரைக்கு அத யூஸ் பண்ணிப்பாங்க அவுங்க எப்படி சேவ் பண்றது அப்படின் சொல்லிட்டு
கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு மிஸ்ஸு சொல்லி குடுத்தாங்க பிளஸ் எங்க அம்மாவு அது மாரி இருப்பாங்க அதனால நா அதே மாரி நம்ம வந்து சொல்லுவோ ஏனா நம்ம வந்து இப்ப வந்து சொந்த வீட்டேந்தா வந்து பிரச்சின இருக்காது வாடக வீடுன்ரு இருக்கும் போது நம்ம வாங்ல சம்பளோ ஒரு ம் ஒரு கொஞ்சோ ஒரு பங்கு சம்பளத்துக்கு பேய்ரு ஸ்கூல் ஃபீஸ்ஸூ ஆட்டோ ஃபீஸ்ஸூ அந்த மாரி போக போம்போது நமக்கு வந்து செலவுகள வந்து கண்ட்ரோல் பண்ணி வெக்க முடியாது ஒரு எமர்ஜென்சி செலவுனா கூட எடுக்க முடியாது அந்த மார் டைம்ல வந்து நம்ம இந்த மாரி ஒரு ஸ்கீம்ல போட்டு வச்சோனா ஒரு சேவிங் போட்டு வச்சுனா நமக் தேவையான்தெப்போ நம்ம அத என்ன பண்ணுவோ அந்த அமௌண்ட வந்து எடுத்துக்கிடுவோல
ம் அந்த மாரி சிறுசேமிப்ப அந்த நக சீட்டு கட்றது அந்த மாரி கூடோ பண்ணலா சார்
ஆமா ஆமா இப்ப நெறைய ஸ்கீம் வந்துருக்கு என்ன
ம் இப்ப வந்து நம்ம கட்றோனா இன்னி னிக்கு ரேட்டுக்கு கூட வாங்கிக்கலா அதுக்கப்றோ கொஞ்சோ கொஞ்சோ ரேட் ஆகு அது சேல் பண்ற மாரி கூட இருக்குது சி நெறைய ஆப்ல இந்த ஜார் ஆப்பு கேள்விப்பட்ருக்கீங்களா ஜார்
இல்ல சிஸ்டர் நா வந்து அந் நா அந்த மாரி வந்து என்ன சொல்றது அந்த மாரிலா போக மாட்டே கவர்மெண்ட் என்ன பண்ணு கவர்மெண்ட் மூலோ வெளியிடறதுல அந்த ஆப்ல மட் ட்டுதான் நா போய் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணுவ அதே மாரி நமக்கு தெரிஞ்ச நகை கடைகள்ல வந்து தான் போய்ட்டு லெவன் மந்த்ஸ் ஸ்கீம் போடுவ லெவன் மந்த் ஸ்கீ ஸ்கீம்லயே என்ன போடுவனா கோல்டு ஆட் ஆகுற மாரி ஸ் ஸீகீம்ஸ்லாம் போடுவ அ இந்த மாரிதான் நா போடுவனே தவிர எனக்கு வந்து ஒரு எதுவுமே தெரியாத ஆப்புக்குள்ள வந்து நா போய் போக மாட்ட ஏன்னா வந்து எங்க ஹஸ்பண்ட் வந்து அத அலோ பண்ண மாட்டாங்க
ம் இல்லப்ப சரி டிரஸ்டடு ஆப் தான நா இதுலதா பண்ணிட்டு இருந்தே அது வந்து ஆனா நா கோல்டுல இன்வெஸ் பண்ணல எனக்கு அந்த அளவுக்கு இது இல்லனு சொல்லிட்டு நா கோல்டுல இன்வெஸ்ட் இப்ப நம்ம வெளியிலதா இன்வெஸ்ட் பண்ண ஃபோர் தௌசண்ட்க்கு நா இன்வெஸ்ட் பண்ண ஆனா இப்ப எடுத்த அதனா சிக்ஸ் தௌசண்ட்கு மேல இப்பதா எடுத்தே ஒரு சிக்ஸ் மந்துக்கு முன்னாடி ஒரு டுவெண்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ்ன்னு சொல்ட்டு போட்டுருந்தே அது அப்டியே மொத்தமா இவ்ள தூர வந்து சேரி வீட்ல வாடகை கட்ணு அப்டின்னு சொல்லிட்டு அமௌண்ட் வேனு சொல் ந்து அந்த அப்டே அதே ஆப்லயே சேல் பண்ணி அன்னைக்கு வி விக்கிற ரேட்டுக்கு சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேல எடுத்த
ஆ சரி சரி ஆனா நீங்க வந்து அது வாங்கி அப்டியே சேல் பண்றீங்கனால அதோட பெனிபிட் இருக்கு இதே இது நீங்க வாங்கி கையில வந்து ஒரு ஆ அது என்ன சொல்றது அ பொருட்கலா வாங்கி போட்டுட்டு அத நீங்க ரிட்டன் அ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விக்க போம் போது சேல் பண்ண போது அதோட அதோட வந்து ப்ரைஸ் எப்டின்னா ரொம்ப லோவா தா இருக்கும் இத சில்வர பொறுத்த வரைக்கி நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு குடுக்கும் போதுதான் அது ரொம்ப லோ ப்ரைஸ தா நமக்கு குடுக்கும் சரிங்களா
சேதாரம் ஃபுல்லா குறைப்பானுங்க
ஆமா ஆமா
இதுவே காயினா கோல்டா கூட சேவிங்ல வந்து காயின் கோல் காயின் வந்து கோல்டா இல்ல வெள்ளியா வாங்கி வச் சுன்னா நம்ம ஏனா வாங்குறப்ப அதே ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க அத சேதாரலா எதுவும் இல்லாத
கண்டிப்பா அது வந்து கோல்டா இருக்கும் போது நமக்கு ரொம்ப பெனிபிட் தான் அது கொடுத்தா இப்ப அவ நம்ம சின்ன நம்ம ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்கன் நெனச்சுக்கோங்கள அப்போ ஒரு கிராம் கோல்டு ரேட் என்ன இப்போ ஒரு கிராம் கோல்டு ரேட் என்ன இப்ப குடுக்கும் போது அதே கோல்டு ரேட் இப் போல ரேட்ல தான எடுப்பாங்க அப்போ வந்து நமக்கு நல்ல லாபம் கெடைக்குல
ம் ஆமா ஆனா என்ன பழைய ந நகைய மாத்த போனாதான் பழைய ரேட்டுக்கு வாங்கனது கூட வரமாட்டது
ஆமா ஆமா அதே
புடிக்குறானுங்க அவ்ளோதுரும்
ஆமா ஆமா அதே மாதிரி நா இன்னொன்னு என்ன சொல்றன்னா நம்ம நெறைய வந்து இது மூல தான் அ சேவிங்ஸ் இருக்கணும் அப்படி இல்ல நெறைய மியூச்சுவல் பஃண்டு இருக்கு பி டி எஃப் இருக்கு சிறு சேமிப்பு இருக்கு பேங்க்ல பிக்சஸ் அக் அ டெபாசிட் இருக்கு இந்த மாரி நறைய வந்து ஆப் சஸ்லா நமக்கு இருக்கு இது மூலோ நம்ம என்ன பண்ணோனா கொழந்தைங்குளுக்கு வந்து சின்ன நம்ம ஜாய்ண்ட் அக்கவுண்ட்ல போட்டு கொழந்தைங்களுக்கான இத வந்து சின்ன சின்ன அமௌண்டா அவங்கள்ட குடுத்து நீங்க போடுங்க அப்டீன்னு சொல்லி அவுங்களுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சோ ஆர்வத்த தூண்டணோ சிஸ்டர்
ம் ம்
சரி டைம் ஆயிடுச்சி சரிங்ளா
டென் மினிட்ஸ் டர்
ஆ டென் மினிட்ஸ் ஆயிட்ச்சி நா கூப்புட்றே சரிங்ளா
கட் பண்ணீர்லாமா ஹலோ
ஆ பண்ணுங்க நீங்க தா பண்ணனோ நீங்க தா பண்ணணு சிஸ்டர் நீங்க தா பண்ணணு நா பண்ணா கால் ரிஜிட் ஆயிரு
ஆ ஓகே சிஸ்டர்
ஓகே ஓகே சிஸ்டர் பேஸ்னதுக்கு நன்றி
ம்